ஹலோ சார் கேக்குதா
கேக்குத் மேம் சொல்ங்கே ஆ சொல்லுங்க
ரொம்ப நாள் ஆச்சி பேசி நல்லார்க்கீங்ளா சார் ஹலோ சார் கேக்குதா உங்ளுக்கு
ஆ நல்லார்க்கே மேம் சொல்லுகு ஆ நா கேக்குது கேக்குது மும் சொல்லுங்க
ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க போல
அப்பல்லா இல்ல மேம் சும்மா அடியேதா வீதியே சாப்ட்டு நடந்து போய்க்கிட்ருக்கே அனால நன்
ஆ சேரிங்க சார் சரிங்க சார்
ஆமா
அப்ற சார் னையே வே லாஸ் டைம் பேசிருக்கும் போது ஏதோ ஸ்போட்ஸ் இதுக்லா போயிருந்தேன் சொல்லீட்ருந்தீங்க நீங் ஏதுஸ் கூல்ல காலேஜ்ல எது ஸ்போட்ஸ்ல எதூ வும் கலந்திட் இருந்த்ருக்கிங்ளா சா
ஸ்கூல்ல காலேஜ் எதா ஸ்போட்ஸ் இல்லனா த கபடி அபடி அப்றோ வந்து என்னதே ஆ செஸ்ஸு இந்த மாரி இன்டூர் கேம்ஸ் எல்லா வாடுவோ அப்பறோ வந்து ஸ்ட்ரீட்லல்லா வீடு ஆ அப்றோ ஒர்க்லா போ ஒர் க்குறல வர்க்குல்லாம் போனதுக்கப்றம் கெடைக்கல எப்பயாவ்து வீடு அ வர்க் முர்ச்சு வீட்டுக்கு வந்தா ஹம் கீழ வீட்ல கீழ பசங்கலா இருப்பாங்கள அவங்கூட சேந்து இந்த செட்டுல் காக் வெளாடுவு ல்லா கொஞ்சு எனர்ஜிட்டிக்காதா இருக்கு ஏ ஹா ஹா வுளாட்றதுக்கு நீங் ஏதாவ் வெளாண்ட்ருக்கீளாமா
ஆ நாங் என்ன சொன்னல அத நாங்க வந்து ஸ்கூல்ல இருக்க போம்போது கேம்ஸ் பிரியட் ஒண்ணு வப்பாங்கள சார் கேக்குதா சார் ஹலோ சார் கேக் குதா ஆ இந்த ஸ்கூல்ல இருக்க கேம்ஸ் ஆ கேம்ஸ் பீரியட்ன்னு ஒன்னு வப்பாங்க அப்ப வந்து இந்த மானி இந்த வாலிபாலு அப்ற வந்து இந்த கேரமு அப்டின் சொல்லி எல்லாமே அந்த கேம்ஸ் ரூம்ல இருக்கு சிப்பிங்ல இருந்து அப்றோ த்ரோபாலு அப்பறோ வந்து ந்த ஃபுட் ஷாட் போட்றது எல்லாமே அங்க இருக்கு நம்ளுக்கு எது இன்ட்ரெஸ்ட் இருக் கு அப்ப வந்து ஸ்கூல்ல அந்த பீரியடு ஒரு ஃபார்டிைஃபைவ் மினிட்ஸ் இருக்கு அதுக்குள்ள நம்ம ப்ரெண்ட்ஸா சேந்து நம்ளுக்கு எது வேணாலு சொல்லி வெளாண்டுக்கலா அப்போ வெளாண்ருக்கோ சார் அப்பறோ காலேஜ்லயு அந்த மாதிரி ஒரு அவர் உங்களுக்கு இருந்திருக்குல
ம் எங்களுக்கு இருந்துச்சு அப்பல்லா வந்து பெருசா எது போர் அடிக்கிறப்ப அப்ப படி வெளாடுவோ இல்லனா த்ரோபாலு இல்னா ஃபட்பால் அந்த மாரி புடிச்ச கேம் வெளா
ஆ அப்டித்தான் நாங்களு வெளாடுவோ சார் அதுக்கப்றோ என்ன ம் ம் ம்
ஆனா மோ மோஸ்ட்லி வந்து இன்டரெஸ்ட்டா வெளாட கத்துக்கிட்டது வந்து செஸ்ஸு தா செஸ்சு இதுதா நா கொஞ்சோ அப்டி இன்ட்ரஸ்ட விளாட ஆரம்பச்சது
ஆமா சார் அதுவு நல்லா இருக்கு அதுசெஸ்ஸு கேரம் போடு இதெல்லா அங்கே கத்துக்கிட் ட தா நானு ஸ்கூல்ல வெளாடும் போது அதுக்கப்றோ வீட் டு பக்கோனா சின்ன வயசுல இந்த ஷிப்பிங் விளையாட்றது பல்லாங்குழி விளையாட்றது அப்றோ இந்த பரம பதோலா வெளாடுவோல அந்த மாதிரி விளையாட்டு எல்லா வெளையாண்ட்ருக்கே சார்
அப்றோ அந்த அப்பல்லா வீட்ல எங்கயு வெளிய விடமாட்டாங்கல்ல அப்பெல்லா வந்து தாயம் தா தாய உருட்டி விளாண்டுட்டு இருப்போ பரம பதம்னா அந்த நார்மலா அந்த ஸ்கொயர்லா போட்டு விளாடுவோல
ஆ ஆமாங்க
ஆ எல்லா ஃபேமிலியோட சேந்து அது விளாண்டுட்டு இருப்போ அப்பல்லா கொரோனா டைம்ல ஆறு மாசம்மா அதா எங்ளுக்கு என்டர்டைன்மெண்ட்டே
அப்டிங்ளா சார் ஆ அதா இப்போல்லா வந்து
பண்னேங்க மேம்
கொரோனா டைம் ல வீட்ட விட்டு வெளில போ கூடாதுன்ட்டாங்க நீங்க சொன்ன மாதிரி தா சார் அந்த
ம்
ம் இப்பலா நெறையா அதுல வந்து நெறையா அது இப்டி போட்டதான
அப்றோ உங்ளுக்கு என்னென்ன கேம்ஸ்லா பிடிக்கு மே
எனக்கு வாலிபால் விருப்பம்
ம் வாலிபால் ரொம்ப புடிக்குமா ஓக்கே ஓக்கே மேம் ஆ கேக்குது மேம் சொல்லுங்க மேம்
ஆ ஆ அதெல்லா க ஸ்கூல் படிக்கும் போது வெளாண்டாது சார் அதுக்கப்றோ காலேஜ் படிக்கும்போது அப்டியே விட் ட்டாச்சு அதுகப்றோ இன்னு எதும் பண்ல அடுத்து எ பொண்ணு கூட தா வெளாடணு
ம் பொண்ணு சின்ன பொண்ணா சின்ன பொண்ணா இருக்குன்னு சொனிங் நீங்க சின்னபெண்ணா தான இருக்குனீங்க அப்ப சின்னபெண்ணுக்கூட என்ன விளாடுவீங்க
அ அதா எ பொண்ணு க அடுத்து ஸ்கூல் போனதுக்கு அப்றோ அவ அவளதா ட்ரெயின் பண்ணுன்னு நெனச்சிட்டு இருக்கே வாலிபால் பிளேயரா
ம் ஓகே ஓகே நல்லது நல்லதுங்க
ம் அப்ப ஸ்கூலல்லா வந்து இந்த மானி இங்க ஸ்போர்ட்ஸ் டேன்னு கூட ஒன்னு நடத்துவாங்க அப்டி நடத்திட்டு எல்லாமே வப்பாங்க ரன்னிங் ரேஸு இந்த மானி ஒவ்வொரு ஆக்டிவிட்டிலேயு நம்ம ஏதாவது ஒரு ஆக் ஆக்டிவிட்டில வின் பண்ணோ அப்டின்னா அதுக்கு ப்ரைஸ் ஒரு நாள் ஃபுல்லா முன்னாடியே வச்சிருவாங்க ஒரு த்ரீ டேஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க அதுல வந்து டூ டேஸ் வந்து எல்லா கேம்ஸையு பாதி பாதியா பிரிச்சு அது ஃபுல்லாமே நடக்கு அதுகப்றோ ஃபைனல் டே அன்னைக்கு ஸ்போர்ட்ஸ் மீட் மாரி வச்சி ஒரு ப்ரோக்ராம் மாரி வச்சி எல்லாருக்குமே வந்து யார் யாரு வின் பண்ணிருக்காங்களோ ரன்னர் யாரு வின்னர் யாரு அப்டின் சொல்லி சட்விகேட்டோட அந்த ப்ரைஸ் லா குடுப்பாங்க அந்த ஸ்கூல் அ தே மாதிரி தா காலேஜ்லயு அந்த மூ த்ரீ டேஸ் வந்து
ம் ஆனா காலேஜ்லலா வந்து அது சூப் பரா இருக்கு காலேஜ் லா ஒரே டி எல் அப்டே டிபார்ட்மெண்ட் டிபார்ட்மெணட் வய்சா பிரிச்சிருவாங்க
ஆம்
அ பிரிச்சுக்கிட்டு டிபார்ட்மெண்ட்ட அது ஒரு க கலவரமே பண்ணிடுவாங்க ஸ்போட்ஸ் டேனாலே நாலா படிக்கும்போலா இன்ஜினேங் இவுனுங்களா மெக்கானிக்கல்னா கெத்து சிவில்னா இது அப்டின்னு சொல்லி ஒரே கலாட்டா வைபா தா இருக்கு
ம் ம் எங்களுக்கு அப்டிலா இல்ல சார் டிப் ஆ எல்லா டிபார்ட்மெண்ட்டு ஒன்னா தா இது பண்ணுவோ யாருக்கு இன்ட்ரெஸ்ட்டா இருக் கோங்களா எந்த டிபார்ட்மெண்ட்டா இருந்தாலு சரி அதுல போய் நம்ம அந்த டீமுக்கு இதுவாக நம்ப விளையாண்டுக்கலா அங்க வரும்போது இண்டிஜுவல்ஸ் தா டிபார்ட்மெண்ட்டாலா வைக்க மாட்டாக ஹோல் காலேஜ்ஜு ஸ்போட்ஷ் டேவ தா வப் கண்டெக்ட் பண்ணுவ்
இல்ல இல்ல எங்களுக்குலா எங்களுக்கு ஹோல்தா எங்களுக்கு ஹோல் தா ஹாலேஜ்டு தா வப்பாங்க ஆனா பட் என்னன்னா மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்டு எலக்ரிக்கல் டிபார்ட்மெண்டு அப்டி தனி தனியா பேஸ் பேட்ச் வைசா விளயாடுவாங்க அவ் ஒ திமுக்கு எல்லா டீமுமே ஸ்போட்ஸ்ஸு ஸ்போட்ஸ்ஸ கண்டெக்ட் பண்ணுவங்க அதுல எந்த டிபார்ட்மெண்ட் ஜெய்க்குதோ அவுங்க தா ஓவரால் ட்ராஃபி வின் பண்ணுவாங்க சோ அவப்போ நா நாங்க படிக்கும்போதுல்லா தொடர்ந்து ஒரு ஃபைனல் இயர் வரை க்குமே நாங்க தா ட்ராஃபி வின் பண்ணது அப்பல்லா மெக்கானிக்கல்னா ஒரே கலாட்டா பண்ணி வைப் பண்ணுவோ நாங்க நாங்க இருந்தாலே மெக்கானிக்கல்னாலே கெத்து அப்டி டிங்ற ஒரு ஸ்டேஜ க கண்டன் பண்ணுவ
ஆ சேரிங்க சார் சேரிங்க சார் அதெல்லா ஒரு கா ஆ காலேஜ்ஜு ஸ்கூல்லயோட அந்த ஸ்போர்ட்ஸ் அப்டின்றது லா இப் போ இதாயிருச்சு கேக்குதா சார்
ம் ம் சொல்லுங்க சொல்லுங்க ஆ ஆ கேட்குது சொல்லுங்க
இப்போல்லா வந்து அத பத்தி யோச்சுதா பாக்க முடிது இப்போலா அவ்ளோவா வெளாயட எதுவு முடியல ம் நீங்க எதும் வீட்ல எதும் கேம்ல்லா விளையாடுவீங்களா
வீட்ல ல்லா எங்க மேம் விளாட்றது வேலைக்கு போயிட்டு வந்து வீட்ல உட்காறதுக்கே டைம் சரியா இருக்கு எங்க மேம் விளாட்றது
ம் பசங்க எல்லாம் வந்து இப்போ வந்து ஏதாவது ஒரு க்ரௌண்டு் இருந்துச்சுனா நாலு ஸ்டெம்பு
ஓ இல்ல இல்ல கொழந்தையு சின்ன கொழந்தையா இருக்கனால சின்ன கொழந்தைக்களுக்கு ஏத்த மாறி நம்மளாலலேயு விளயாட முடில பில்தான் அதனால பெருசா வந் தூ ஸ்போர்ட்ஸ்லது ஸ்போர்ட்ஸ்லதா அவா எப்படியாவது பிரீப்பியா என்னைக்காவது சண்டே அந்த மாதிரி டைம்ல கடச்சா எங்கயாவ வெளிய போயி விள எட்றது அளோதான்
ம்
ஏ பொணணு பொரியதான் கொஞ்சம் ஏதாவது கேம்ஸ் மாறி இது மாரி செஷடல் காக்கு ன்ல்ல செஸ்ஸு கேரம் இந்த மாறி எதாவது இன்டோர் கேம்ஸ் போ போன்னா பொண்ண பொண்ணா கூட்டு போய் விளான்டு பழகணும்
ஆ சரிங்க சார் எங் இங்க பட் வீட்டு பக்கத்துலயே க கலே ஒரு கிரவுண்ட் ருக்கு அங்கேயல்லாம் சோ சண்டுஇந்த சண்டே வந்து ஃப்ரீயா இருக்கிறவங்கலா வந்து இந்த கிரிக்கெட்டு இந்த மாதிரிலா விளாடுவாங்க அவங்களுக் ரெண்டு பெட் மேட்ச் மாதிரி பண்ணி அ அந்த மாறில்லா விளாடுவாங்க
இன்னும் ஆள் கொஞ்சோ செட் ஆகல எனக்கு நல்லா செட் ஆயிடுச்சுனா அதுக்கப்புறோ பொண்ணு கொஞ்சோ பெரிய பொண்ணு ஆயிட்டான்னா கூட்டு போயி நம்மளும் விளாட வேண்டியதா டெய்லியு ஏதாவது ஒரு கேம்ஸ் மாறி விளாண்டுப்பா பாவம் விளாண்டு பைய கொஞ்சோ ரிலாக்ஸ் மைண்ட் ரிலாக்ஸ் பண்ண வேண்டியதா அது வேற மேரேஜ் ஆயிடுச்சு குழந்தைங்கறப்போ ரெஸ்பான்சிபிலிட்டி நெறய ஆயிச்சு சரி மேம் அதனால ஸ்போர்ட்ஸ்க்குன்னு தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதுக்குன்னே குடுக்க முடியறதுல்ல ஏன்னா காலேஜ் டைம்ல நம்ம ஃப்ரீயா இருப்போ காலேஜ் படிக்கிறடைம் மட்டும்தா மீதி டைம்ல ஃப்ரீயா தா இரு ப்போ அதனால அழகா அதெல்லா வந்து ஈஸி ஆச்சு வேலைக்கு வந்தப்பமு கொஞ்சோ கொஞ்சோ டைம் கிடைச்சிச்சு ஆனா மேரேஜ் ஆனது கப்பறோ ரெஸ்பான்ஸ்பிலிட்டி அதிகமாயி போச்சுல்ல அதனால சொன்னதுனால கொஞ்சோ ஸ்போர்ட்ஸ்கெல்லா கொஞ்சோ இப்ப வந்து அளவாதா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியது ஹலோ ஹலோ கேக்குதா மேம்
ஹலோ ஆ சொல்லுங்க சார் சொல்லுங்க சார்
ஹலோ கேக்குதா மேம்
இல்ல சார் ஆ கேக்குது சார் சொல்லுங்க
ம் அத்தா மேம் நீங்க நீங்க எப்படி மேம் உங்களுக்கு எப்டி அ வீட்ல எல்லா எப்டி இப்ப கேம்ஸ்லா விளாட டைம் கிடைக்குதா
நீங்க சொன்ன மாறிதா சார் ஃபேமிலி ஆயிறிச்சு அப்ப இப்போதைக்கு எதுவும் இது பண்ண முடியல இப்ப நெறயா வந்து அ எக்ஸாம்லயுமே கூட வந்து இந்த இதெல்லா ரன்னிங்கு இதெல்லா இப்ப வந்து கேக்க ஆரம்பிச்சு ட்டாங்க காம்படிட்டிவ் எக்ஸாம்ல இந்த போலீஸ் இதெல்லா எழுதும் போது கூட இந்த எஸ் எஸ் சி இதுல கூட நார்மலா வாக் பண்ணனும் அப்படின்ற மினிமல்ல இவ்ளோ கிலோமீட்டர்ஸ்க்கு இவ்ளோ இத கொண்டுட்டு போயி அந்த இது வெயிட்ட வந்து தூக்கி நடக்கணும் அப்படின்ற அளவுக்கு அந்த ஸ்போர்ட்ஸ் ஓட அந்த இத வந்து எல்லா இதுலயுமே கொஞ்சோ இன்வால்வ் பண்றாங்கன்னு நெனைக்கிறே
ஓகே ஓகே
ஆ சேரிங்க சார் நா அந்த கொஞ்சோ வேலை இக்கு நா அப்புறோ கூப்பிட்ற சார்
ஆ ஓகே மேம்
தேங்க்யூ சார்
ஆ தங்க்யூ மேம்